ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது பிரதர் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க இப்பதா சாப்ட்ட பிரதர் நீங்க எத சாப்ட்டீங்க
நானே இப்பதா ப்ரோ சாப்ட்டு கை களிவின்னு இப்ப ஓ கூட பேசினிக்கிற
ஓகே ஓகே ஓகே ஓகே எப்டி போகுது அப்ரோ உங்க லைஃப்பு நா வந்து தயிர் சாதோ அப்ரோ வந்து பொரியல் ஒன்னு உருளக்கெழங்கு பொரியல் நீங்க
ஆ ஆனா சரியான தூக்கொ வருங்க சாப்டு
ஆமா கண்டிப்பா அதுனால தா அப்டியே சாஞ்சு உக்கானுகுரெ சைட் ஒர்க் தா எனக்கு சேரியா கொ இன்னேரொ வெளிய சாப்ட்டு அப்டியே காத்தோட்டமா உக்காந்துருக்க நீங்க சொல்ற மார்த தூக்கொ தா வருது
ம் ம்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு சாம்பார் ப்ரோ
ஆ ஓகே ஓகே அப்ரோ
எங் வீட்ல சாப்பாடு வீட்ல செந்தா இல்ல நீங்க ஓட்டலா
இல்ல இல்ல நம்ப எப்பயுமே வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டு சாப்பாடு தா எதாச்சு ஒரு பட்சத்துலதா நம்ம பாத்தீங்னா கடைலயோ இல்ல வெளில எதாது சாப்புட்றதுதா
எங்க வேலயில ஒர்க்குலக்குறீங்ளா
ஆ ஒர்க்லர்க்குற இப்ப ஃப்ரியா இருக்குற ஜாப் இன்னு நடக்கல ஒரு மூணு மணிக் மேல தா ஸ்டாட் ஆவு சரி அது வரக்கு வந்து நம்ம ஏதாவது யூஸ்புல்லா பண்ணன்மேனு சொல்லிதா கால் பண்ணி பேசிட்ருக்க
ம் ஓகே ப்ரோ என்னா வேல நா
இது வந்து சைட் இஜ்ஜினியர் வேலப்பா சைட் மேனேஜர் ஆக்சுலா நானு அ நெறய பாவொ மெட்டிரியல்ஸ் எதுவ் இல்லாதனால ஆ போய்ட்ருக்கு ம் ம் சொல்லுங்கப்பா அப்ரோ உங்களுக்கு எப்டி போய்ன்னு இருக்குது லைஃப்பு படிக்கிறீங்ளா இல்ல ஒர்க் பண்றீங்ளா
நா காலேஜ் போறே லீவ் போட்ட இன்னக்கி
அப்டியா சேர் சேரி ஓகே ஓகே ஓகே சூப்பர்பா நா வந்து பா பீ இ முடிச்சிருக்கேப்பா
கவர்மென்ட் காலேஜா பிரைவேட் காலேஜ் பஜ் எத்தின் டிகிரி பட்சிங்க மொத்தோ எத் எத் இஞ்ஜினேரிங் தான
பர்சனல்றே நம்ப அப்டியே அ உம் ஆமா நம்ம வேற ஏதாவது பொதுவான ஒரு விஷயத்த பத்தி பேசணு உம்
அப்டி
உம் சேரி ஓகே எப்டி இப்ப எப்டி உங்களோட ஸ்கூல் டேஸ் எல்லா எப்டி கடந்தீங்க அத சொல்லுங்க
ஸ்கூல் டேஸா அது நா வந்து மூணு ஸ்கூல் மார்டேனா
அப்டியா பரவாயில்ல அப்பவா இந்தாலு ஒரு நல்ல பிளஸ் இருக்கு ஏன்னு சொல்றே சொல்லுங்க மூணு ஸ்கூல்ல மூணு டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸு நம்ளுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க நம்மளோட மேரேஜுக்கு செரி அந்த மாரி போறதுக்கு வரதுக்கு செரி எல்லாருக்கு இன்விடேஷன் வச்சுட்டு ஏ நாரெய்யா நா உன்ன மாரிதாப்பா ரெண்டு ஸ்க் ஸ்கூல் மார்னே ரெண்டு ஸ்கூல் ப்ரெண்ஸ்மே நா மெயின்டென் பண்ணனு
நீங்க
நானு அதே மாரிதா ரெண்டு ஸ்கூல் மார்னே ஆமா ஒரு ஸ்கூல் டென்த் வரைக்கு ஒரு ஸ் ஸ்கூலு அதுக்கப்ரோ வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஒரு ஸ்கூல் படிச்சே
அப்டியா நா நா வந்து எல் கேஜில இருந்து அஞ்சாவது வரைக்கு ஒரு ஸ்கூலு அஞ்சாவதுல இருந்து டென்த் வரைக்கு ஒரு ஸ்கூலு லெவன்து டுவல்த் ஒரு ஸ்கூலு
ஆ ஆனா அந்த மூணு ஸ்கூலோட ஃரெண்ட்ஸுங்களு உங்களோட கான்டக்ட்ஸ்ல தா இருப்பாங்க கரெக்டுங்களா
ஆ இருக்குறாங்க அவ்ளோ அ ஃபுல்லால்லா இல்ல ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க
ஆஆ
டுவல்த் டுவல்த்து எல்லாம் இருக்கறாங்க டுவல்த் இப்ப கடசியா டுவல்த் பசங்க நெறையா
எது உங்களுக்கு நல்ல இருக்கற மாரி இருக்கு ஸ்கூல் டேஸ் நல்லா இருக்குற மாரி இருக்கா இல்ல காலேஜ் டேஸ் நல்லா மாரி இருக்கா
ஸ்கூல் தா ஸ்கூல் தா
ஸ்கூல் தா இல்ல
யாரு யாருக்காருந்தாலு ஸ்கூல் தான சொல்லுவாங்கோ
ஆனா நம்மளுக்கு ஸ்கூல் இருந்து எப்படா காலேஜ் போகணும் மாரி இருக்கும்
அது பாத்
காலேஜி போனதுக்கு அப்றமு ஆ காலேஜி போனதுக்கு அப்றமு ஆ ஜாலியா இருக்கும் நம்ம எப்ப வேனாலு புடிக்கலனா வந்துரலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த மாரி ஒரு ஜாலி இருக்கும் ஆனா அதுக்க அப்றமா பாத்தா அந்த ஸ்கூல் டேஸ் லைஃப் தா ரொம்ப நல்லா இருக்குற மாரி இருக்கும்
ஆ நீங்க கண்ணாடியாயிடுச்சானா உங்களுக்கு லவ் மேரேஜா லவ் மேரேஜா அரேஞ் மேரேஜானா
லவ் பண்ணிருந்தே ஆனா லவ் லா செட் ஆகல பா அதுகப்றம்மா நம்ம அரேஞ் மேரேஜே பண்ணியாச்சு
எப்டி ஸ்கூல் லவ்வா காலேஜ் லவ்வா
ஸகூல் தா எங்களோட ஸ்கூல் தான் எங்களோட பீரியட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்ன நாங்க எல்லாம் கேர்ள்ஸ்ங்கிட்டயே பேச கூட மாட்டோம் அந்த மாரி ஒரு டைமு அப்டியே போயிடுச்சு லைஃப் அவ்ளவுதா
ப்ரோபஸ் பண்ணீங்ளா இல்லையா
ஆ அதெல்லாம் எதுவுமே பண்ல அதா ஒன் சைடு லவ் தா நம்மது
இது உங்க உங்க கிளாஸ் பொண்ணா இல்ல வேற கிளாஸ் பொண்ணா அக்காவா
இல்லப்பா அவங்க ஜூனியர் தா ஸ்கூல் படிச்சல நான் பிளஸ் டூ படிக்கச்சல அவுங்க நைன்த் நெனைக்கிறே ஆமா
அப்பிடியா சொல்றதான
ஆ அது தெரியு அப்புறோ ஃப்ரெண்டு போய் சொல்லிருந்தா அவங்க அத அக்செப்ட் பண்ணல இந்த மாரி பண்றான்ற மாரி அவங்க அது அக்செப் பண்ணாதுனால அது ஸ்கூல் டே லவ் அப்டியே ஒன் சைட்லன்ற மாரி ஆயிடிச்சி அவ்ளதா அதுக்கப்புறமா அப்டியே காலோ கடந்து போயிடிச்சி நம்மள அதுக்கப்புறமா வேற எதுவு இல்ல அப்புறோ மேரேஜ் பண்ணியாச்சி
சேரிவுடுங்க ட்ரைனா பண்ணீங்கள அதே பெரிய விஷ்யோ
நாங்க பாக்கதே பாத்தோனே திருப்பு ஏன்ன ட்ரெயனா பண்ணிக்கறீங்கோ
உங்களுக்கு எப்டி போது காலேஜ் லைஃப் நல்லாதா போதா என்ஜாய் பண்றீங்களா
பாதி நாள் லீவ் போட்டுக்கிட்டா நா என்ஜாய் பண்றேனா நானு
ம் என்னடா வா இப்பெல்ல வந்து லீவ் போட்டாலே சர்டிபிகேட் கேக்கறாங்களாப்பா காலேஜ்ல மெடில் சர்டிகேட் அந்த மாரி
எங் காலேஜ் எங் காலேஜ் அப்டி இல்லனா அது ஸ்கூல்னா அது ஸ்கூல் டைமிங்தானா ஸ்கூல் மாரி ஜாலியா இருக்காது ஒன்பதரை மணிக்கு போயிட்டு ட்டு மூனு மணிவுடுவாங்கோ
ஆ ஆஹ்
டிபார்ட்மெண்ட் போத்தது எங்கது கொஞ்சோ எப்டி சொல்றது அடனஸ் அ ஒ அவ்ளல்லா லீ் போடமாட்டா வாரத்துல ஒரு ஒரு நாள் லீ் போடுவே அவ்ல்தா இல்லா அதுக்குள்ள போடமாட்ட எப்பனா வரப்பதா போட எப்பின்னா ஒரு அம்பது பர்சன்டேஜ் எத்துணுன்னா அம்பது பர்சன்டேஜ்
அம்பது பர்ஸ்ன் அட்டன்ஸ் கொடுத்துருவோ நீங்க அப்டித்தான இல்ல அம்பது பர்சன்ஜ் மார்க் சொல்றீங்களா ஓ ஓகே ஓகே ஓகே
அய்ய அம்மது
அப்டி ஃபைன் கட்டனால மெடிக்கல் குடுணுல்ல மெடிக்கல் சட்ஃபிக்கெட் ப்ரசீட் பண்ணுல்ல
அதெல்லா இல்லன்னா அதெல்லா வ நீங்க சொல்ற பெரிய பெரிய காலேஜ் அதெல்லா நீங்க சொல்றது நம்முலுகு காசு குடுத்தா தா காசு குத்தா அவ்லதாமே ஆல்த பெஸ்ட் சொல்றாங்க அவ்லதா
ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
போவே ஐநூறுவா கூட ப்பே அடுகுத்து ஆள்த பெஸ் பண்ருவாங்க அல்தா பாதி பேர் இத்தான பண்றாங்க எங்க காலேஜ்ல
ம் ம்
ஃபஸ்ட் இயர் மட்டுதா ஒழுங்கா போவமே போனமே எல்லாருமே
இப்பயே கொஞ்ச கொஞ்ச ஃப்ரீயா இருக்க நேரத் த்துலா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லா வருதுல்ப்பா அதுக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணி சும்மா அட்டன் பண்ணு அதெல்லா நெறைய நீ ஆன்லைன்ல பாத்தா வந்துனே தா பா இருக்கு
வருஷத்துக்கு எப்டி எட்டா இந்த மாசம் மட்டு தா டைமிங்கா இல்ல வருஷம் ஃபுல்லா வை வப்பாங்களா
நீ வந்து டி என் பி சி யோ இல்லன்னா வந்து எஸ் எஸ்ஸஎல் சி இந்த எஸ் எஸ் சி நெறைய கவர்மெண்ட் இதுெல்லா இருக்கு லிங்க்ல்லா இருக்கு அதெல்லா நீ நெட்ல சர்ச் பண்ணி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணு பத்தாது பாசோ பண்டாது பாசோ
ம்
அந்த மாரி பத்தாது பண்டாது நெறைய இரு அப்ளேபண்ணலா அப்ளே பண்ணி ட்ரை பண்ணுங்க பண்ணி ன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சும்மா ஏ ட்ரை பண்ண சொல்றனா ஒரு ரெண்டு நாள் நீ போயிட்டு சும்மா போயிட்டு வருவ அதுக்கப்புறோ மூனா நாள் உனக்கே கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் வந்துரு ஏ இது நம்ம ப படிச்சி பண்ணக்க கூடாது அப்டின் சொல்ட்டு உனக்கே ஆட்டோமட்டிக்கா வந்துரு அடுத்தடுத்தது எக்ஸாம்னு படிக்க ஆர கிட்டத்தட்ட என்னனா ஓ ஏஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கு தா அந்த எக்ஸாம் எலிஜபிள் அது வரைக்கு நீ எழுதிட்டே இருக்லா
அப்டியா அவ்ளோ அவ்ளோ தடவ அவ்ளோ அவ்ளோ அவ்ளோ தடவ எழுதலாமா
ஆமா எழுதலா
ஆ ஒரு இருவத்தஞ்சு இருவத்தெட்டு தா லிமிட் நென்ச்சே
இல்ல இல்ல இல்ல அந்த இந்த இப்ப எல்லாருமே இப்ப வருத்தப்பட்ற காரணம்னா ஏஜ் முட்ஞ்சிச்சே இல்ன்னா கண்டிப்பா அது நம்ப அ இப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்லாமே அப்டின்ல்லா நறைய பேருக்கு தோனுது உங்ககேஜ் ஏஐ எல்லா பாத்தா சந்தோஷமா இருகுது இந்த மாரி படிக்கிற பசங்கல்லா இத ட்ரை பண்ணீங்ன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆவு ஸ்டார்டிங்ல இருந்தே சும்மா ட்ரை பண்ணுங்லே நா கிட்டத்தட்ட ஒரு அம்பது எக்ஸாம் எழுதிருப்பே
ம்
அதுக்கப்றமா சேரி ஓகே ஏஜ் கொஞ்ச பார் ஆய்ட்ச்சா சேரிஓகே இதுக்கப்றோ நம்ளுக்கு அது எலிஜிபிள் இல்லன்ற மாரி இதமா கொஞ்சோ வருத்தமா தா இருக்கு இன்னு ஒரு ரெண்டு மூணு வர்ஷத்துல ஏதாவ்து ஒன்னு எழுதிருக்லாமே அப்டின்ட்டு அதனால கவர்மெண்ட்டு அது தோராயமா ஒரு அம்பது எழுதிருப்பே அந்த அம்பதுமே வந்து என்னன்னா ஆ என்னன்னா நா கா ஸ்கூலுக்கு சாரி நா வேல செஞ்சிட்டே பண்ணது அதெல்லா ஏன்னா நம்மபள வேல வேல பாதி நேரோ செய்வோ படிப்பது கொஞ்சதா படிப்போ
ம்
அப்டி பண்ணு போது நம்ளுக்கு அது வந்து காளிக் ஆக மாட்டேந்து நம்ம முழு முயற்சியா இதுல எப்டி யாவது நம்ப வந்து உக்காரணு அப்டின்ற மாரி நம்ம முயற்சி பண்ணோனா கன்ஃபாமா அது நம்ளுக்கு கண்டிப்பா க்ளிக் ஆவு இப்ப ஒன்னு டி டிகிரி க்னா எக்ஸாம்லா அப்ளே பண்ண போறதுல பத்தாவது அ எது எலிஜபிளோ
அ
அத நீ பண்ண போற
அப்புடியா
ம் ம் ம்
பசங்க இருக்கிறானா உங்ளுக்கு பசங்க
ஆ பசங்ளா இருக்காங்கப்பா படிக்றாங்க
எத்தினாவது
அஞ்சாவது பொண்ணு அ
ஆ
அ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையே
கவ்ர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் க்கூல்லா படிக்க வைக்றது நீங்க
பிரைவேட் ஸ்கூல்தாப்பா படிக்றாங்க
ஏன்னா கவ்ர்மென்ட் ஸ்கூல் என்னாச்சு
அங்க கவ்ர்மெண்ட் ஸ்கூலு ஒரு சில கவ்ர்மெண்ட் ஸ்கூல் தாப்ப நல்லாருக்கு நம்ம எதிர்பாக்ற மாரி
ம்
ஒரு சில கவ்ர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லா வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தா பரவால்ல அப்டியே வரு துங்க போதுங்க அந்த பக்கோ க் காம்பவுண்ட் இல்லப்பா இல்ல து என்னன்னா கவ்ர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயு இப்ப ஒரு சில ஸ்கூல்ல தா இப்ப போட்டுட்டு வராங்க காம்பவுண்ட் செவுரே இல்ல சில ஸ்கூல்லல்லா பசங்கெல்லா வந்து எப்டியோ இந்த பக்கோ பூந்து வருது அந்த பக்கோ பூந்து வருது அப்டியே அது இஷ்டத்துக்கு போதுங்க அந்த மாரிலா இருக்கு அந்த கொஞ்சோ அதெல்லா கொஞ்சோ மாத்துணு கொஞ்சோ கொஞ்சோ இப்பதா மாறிட்டு வருது மாத்து ஃபுல்லா மாறுனா நல்லா இருக்கு கவர்மெணட் ஸ்கூலே பெஸ்ட் தா நீ சொல்ற கண்டிப்பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன என்ன பொறுத்தரைக்கு என்ன ஸ்கீம் கொண்டு வர னுனா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல்லா இருக்குறவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்கள சேக்கணுன்ற மாரி ஒரு இது கொண்டு வந்ட்டாங்கனா அந்த கவுர்மெண்ட் ஸ்கூல் சூப்பராயிடு ஆம் மா இல்லெல்ல இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரத்த உயர்ந்த மேரி ஆன்லைன் யிடு அந்த கவர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்னுனா இப்ப ஒரு உயரா ஒரு அதிகாரி இருக்காரு அவுரு வந்து பாத்தீன்னா ஒரு கலெக்டராவு இருக்காரு அதுக்கப்றோமா ஒரு அரசியல்ல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்குறாங்க மினிஸ்ரி லெவல் அவுங்க பசங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சாங்கன்னா ஏனா அவுங்க தான கவர்மெண்ட மெயின்டெயின் பண்றாங்க அந்த கவர்மென்ட் ஸ்கூல்லே அவுங்க பசங்க ப டிச்சானா அந்த ஸ்கூல நெறைய பேர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுவாங்க அதே மாரி வந்து இந்த மினி மினிஸ்ரோ இல்ல இந்த மாரி கலெக்ட்ரோ படிக்கிறாங்க அந்த பசங்களா இங்கதா படிக்குதுனு சொல்ட்டு அந்த ஸ்கூல்ல நெறைய பேரு வந்து பாதுகாப்பாங்க
ஆ
அது கவர்மெண்ட் தானேன்னு சொல்ட்டு நெறைய பேர் வந்து கேர்லஸ்ஸா எடுக்குறாங்க
கவர்மெண்ட் ஸ்கூல்ல பட்ச்சாலே இதுனா நெறைய இதுவுனா பெனிபிட்ணா
அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தரோ நெறைய உயரு எல்லாரு அந்த எல்லாரு பிரவேட் ஸ்கூல்ல விட்டுட்டு எல்லாரு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேப்பாங்க அந்த மாரி டீச்சிங்கு நல்லாருக்கு ஒரு பெரிய ஆளுங்க பசங்கெல்லா படிக்கிறாங்கனு போது தா அவுங்களுக்கு ஒரு பயமே வருது நார்மலான பர்சன் படிக்கிறாங்கன்னு சொல்லு போது அத யாரு மதிக்கிறது கெடையாது அந்த ஸ்கூல்ல
ம் ஆ ஆ
ம் சலுகைகள் கெடைக்கதா செய்து ஃபீஸ் எல்லா பாத்தீன்னா எழுவதாயிர ரூபா கிட்ட போய்டும்பா ஒருத்தவங்களுக்கு
நோ எல் கே ஜ் தான படிக்றா ஒன்னாவது ஒன்னாவது ரெண்டாவது தான சொல்ற
ஆமா ஆமா ஆமா ஆமா அது அப்டிதா மூணு டேம்மா பிரிச்சு கட்ட சொல்லுவாங்க
ஓ ஒரு வருஷதிக் எவ்ளோ
ஒரு வருஷத்து அதா ஒரு எழுபதாயிர ரூபா வரும்பா
அவுங்க எப்டி வேன்ல போறாங்களா இல்ல எப்டி நீங்க போய் வுட்டுருவீங்ளா
இல்ல இல்ல அது கொஞ்சோ நியர் பக்கத்துலே இருக்குதுல அதுனால நாங்களே போய் கூட்ருவ
ஆ அதுக்கு அப்டி இலைன்னா வேன் காசு ஒரு ரெண்டாயிரோ மூணாயிரோ போடுவாங்கோ
ஆ ஆமாம்பா
நோ ஒன்னாவுது ஒன்னாவுது ஒன்னாவுது படிகிற பசங்க எழுவதாயிரமா
நா ஒரு எழபதாயிரோ ரூபாய்ல்ல தான்ப்ப நாலு வருஷோ இன்ஜினியரிங்கே முடிச்சே
ம் ஆ த இருப்பனானா எழுவதாயிரன்னா இன்னோ கொஞ்சோ போடா ஒரு லட்சோனா
ஆமா அப்டிதா போயிட்டு இருக்கு
ஓ ரெண்டு பாதி ரெண்டு பேருக்கு சேத்து சொல்றீங்ல்லா இல்ல ஒருத்தருக்கு மட்டு சொல்றீங்ளா
ஒருத்தருக்கு தாப்பா அந்த மாரிதா ஆகுது ஃபீஸ்லா இன்னக்கி ஆமா இன்னு போ போ தொட வேண்டியதா எல்லாம் சரிப்பா நம்ம இன்னொரு கால்ல பேசுவோமா நம்மளுக்கு டைம் முடியுதுனு நெனக்குற இன்னொரு அழைப்புல பேசு‌ஆ சரிங்கப்பா ஓகே